ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம்ங்க வணக்கம்
நலமா தோழி
ஆ நலம் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நான் நலம் தோழி வீட்ல உள்ளவங்க எல்லாரும் ச நல்லா இர்க்காங்ளா தோழி
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
சரிங்க தோழி மாலை நேரோ தேநீர் லா குடிச்சாச்சா
ஆ குடிச்சாச்சிங்க
ம் சரிங்க தோழி இன்றைய பொழுது எப்டி போணுச்சு உங்ளுக்கு
இன்றைய பொழுது நல்லா போச்சுங்க நறைய வர்க் ம் வேல இருந்துச்சு
ம்
சோ அந்த மாரி பிஸியா போன்ச்சிங்க
ஆ சரிங்க தோழி நீங்க அலுவத்துக்கு சென்று வரீங்களா
இல்ல இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தா வீ வீட்டு வேலைகள தா சொன்ன
ம் ம் சரிங்க தோழி கண்டிப்பா எங்க போனாலு வேல வேலதா வந்து மகளிருக்கு வந்து தோழி வந்து வீட்ல இருந்தாலு வேலதா அலுவலகம் போனாலு வேலதா எப்படி இருந்தாலு அந்த வேலய நம்மா தா செஞ்சாகணு
ஆமா ஆமாங்க
செரிங்க தோழி இப்ப நம்ம இந்த ம் சாப்ட்ச்சி இல்ல தோழி இப்ப நம்ம எதாவது இப்பப பற்றி பேசுவோமா அப்டிங்கிறதுதா நா
பேசுவோ பேசுவோங்க
ம் சரிங்க தோழி இப்ப நா வந்து எதாவது நம்ம வெளியூர் போய் பயணம் போயிருக்போம்ல சுற்றுலா அந்த மாரி நீங்க எங்கெல்லா போயிருக்கீங்க எந்த ஊரெல்லா போய்ட்டு வந்திருக்கீங்க அதுல உங்களுக்கு எது ரொம்ப புடித்தமான வியர் ஊர் அப்டிங்கறத சொல்லுங்க நீங்க மொதல்ல பகிருங்க அடுத்து நா உங்களுக்கு பகிர்றே
ஆ கண்டிப்பாங்க நா வந் நா வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தாங்க போயிட்டுருந்துக்கே போயிருக்கே இப் இப்போ நானு சமீபத்துல வந்து நானு ஒரு ஒரு மாசோ முன்னாடி இதுக்கு கேரளா போயிருந்தங்க
ஆ சரிங்க தோழி
தமிழ்நாடுக்குள்ள போயிருக்கு அதர் ஸ்டேட்டுன்னு பாத்தா இப்போ கேரளா போயிட்டு வந்த
ம் செரிங்க
ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி கேரளா போயிருக்கே திரு திருவானந்தரபுரம் போயி்ட்டு வந்தோ
ஓ ஹோ
வந்து இந்த சோட்டானிக்கர பகவதிய அம்மன் கோயில்னு சொல்றாங்களங்க
ஆ ஆமா ஆமாம் தோழி
அங்க போய்ட்டோங்க போய்ட்டு வந்தோ அப்றோ குருவாயூர்ரு கோயில்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு
ம்
அங்க போனோங்க அப்றோ வந்து ஒரு ஜூ ஒண்ணு இருக்கு பழைய காலத்து ஜூங்க அங்க அவ்ளவா விலங்க விலங்குகள் எல்லா இல்ல ஒரு பத்து விலங்குகள் தா இருந்துச்சு
ம்
என்னோடய பைய ரொம்ப விருப்பப்பட்டான்னு சொல்லிட்டு ஜூ ஜூன்னு சொல்லிட்டே இருந்தா ரொம்ப நாளா சேரின்ட்டு ஜூக்கு போயிட்டு வந்தோங்க
செரிங்க தோழி
ம்
அங்க என்ன விலங்குகள் எல்லா பாத்தீங்க தோழி நீங்க வந்து
அங்கே வந்து காண்டா மிருகம் இருந்துச்சுங்க ரொம்ப ஓல்டுங்க வன் ஆ ரொம்ப பழசு அப்படியே படுத்துட்டே தாங்க இருந்துச்சு ஆ வய படுத்துட்டே தாங்க இருந்துச்சு தண்ணிலே ஒரு மூமெண்ட்டு இல்லிங்க அதாவது ஒரு அசைவு இல்ல
ஓஹோ
அந்த மாரி ஒண்ணு இருந்துச்சிங்க அப்றோ ஆ நரி இருந்துச்சிங்க மான் இருந்துச்சு அப்றோ பு அ சிங்கோ சிங்கோ ஒன்னு இருந்துச்சுங்க அதுவு ரொம்ப வ வயதானதுங்க அப்றோ புலி இருந்துச்சுங்க
சரிங்க தோழி சரிங்க தோழி இப்ப இவ்ளோ மிருகங்கள பாத்து பாத்ருக்கீங்க நேர்லியே பாத்துட்டீங்க பரவால்ல தோழி வந்து
ஆமா ஆமாங்க ஆமா
சரிங்க தோழி வேற எந்த பக்கோ தமிழ்நாட்டுல வேற எங்காவது சுற்று பாத்துருக்கீங்ளா தோழி வந்து
தமிழ்நாட்ல நெறைய எடத்துக்கு பொயிருக்கோங்க இப்ப இப்ப கூட இந்த திருச்சிலா பொயிட்டு வந்தோங்க இப்போ ரீசெண்ட்டா சமீபத்ல்ல வந்து சமயபுரோ பொய்ட்டு வந்தோ அப்றோ அ அ மு அ ச அப்றோ கும்பகோணோ சரௌண்டிங்ஸ் அந்த மாரி பொயிட்டு வந்தோங்க
ம் சரிங்க தோழிலஸ எங்க ஊர் பக்கோ வந்திருக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி வந்து
ஓ சேர் சேரி
ம் அ திருச்சி போனேன்னு சொன்னீங்கல்ல தோழி அங்க வந்து புளியஞ்சோலைன்னனு ஒரு கிராமம் பொயிட்டு வந்தீங்ளா நீங்க வ ந்து இல்லையா தோழி உண்மையிலேயே நம் ம வந்து இப்ப நீங்க கேரளா போனணு சொன்னீகள்ள தோழி அந்த மாரி ஒரு அனுபவோ வந்து அந்த புளியஞ்சோலை கிராமத்ல வந்து கெடைக்கு தோழி வந்து அ எனக்கு திருச்சியிலேந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவுல துறையூர்ன்னு இருக்கு தோழி
ஓ சேர் சேரிங்க
அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்ருல வந்து புளியஞ்சோலைன்னு ஒரு கிராமோ வந்து ரெண்டு பக்கமும் மலை கீழ பாத்தீங்கன்னா நெல்லு சாகுபடி பண்ணிரு ப்பாங்க அது அந்த ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவோம்ல தோழி அந்த மாரி பாதையில வந்து ம் ஒரு இறுதியா பாத்திங்கன்னா ஒரு மலை அடிவாரத்து கீழ பாத்திங்கன்னா நதி அருவி கீழ நதி ஆட்டோ ஓடு பாத் த்திங்கன்னா நாங்க இப்பதா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தா பொயிட்டு வந்தோ தோழி வந்து பாத்தோ காலையிலே
அது வந்துட்டு டூரிஸ்ட்டு ப்ளேஸுங்ளாங்க
டூரிஸ்ட் பிளேஸ் தா தோழி வந்து சுற்றுலா தலமாவே கவுர்மெண்ட் வந்து அறிவிச்சிருச்சு
ஓகே ஓகே ஓகே
காலையிலயே கிளம்பிட்டோ எங்கள்ட்ட சொந்த நான்கு சக்கர வாகனோ இருக்கதுனால நா என்னுடைய நெருங்கிய தோழி அவுங்க குடும்போ ரெ இந்த ரெண்டு குடும்பு சேந்து கெளம்பிட்டோ காலையிலேயே என்ன பண்ட்டோ காலை உணவு மதிய உணவு எல்லா தயார் செய்து எடுத்துட்டு பொய்ட்டோ தோழி வந்து ஒ போறப்பயே பாத்திங்கன்னா ஒரு நிழலான இடத்துல வந்து வாகனத்த நிறுத்திட்டு காலை உணவெல்லா முடிச்சுட்டு
அ அ அ
அதுக்கப்றோ பாத்திங்கன்னா அ திருச்சி சென்றோ திருச்சியில இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவுளதா இந்த துறையூர்னு இருக்கு
அ துறையூர் தெரியு தொறையூர் தானே சொல்றீங்க துறையூர் இந்த நாமக்கல் நாமக்கள் சைடு ஒரு தொறையூர் இருக் க்கே அது சொல்றீங்ளா
அது இல்ல தோழி இது திருச் சிலேருந்து தொறையூர் போறோ ஆமா இது வேற தொறையூர் அங்கங்க பாத் தீங்கனா ஒரு சில பேர் வந்து அதிகமா வந்து பொழக்கத்துல இருக்கும் பாத்தீங்கனா கண்டிப்பா அந்த ஊர்லேருந்து துறையூர்ல இருந்து ஒரு அஞ்சி கிலோமீட்டர் தான் தோழி அங்க போய் பாத்தோம் உண்மயா சொல்லணும்ன்னா வந்து இது நம்ம ஊர்ல இப்படி நம்ம ஊருக்கு பக்கத்தல இவ்ளோ ஒரு அழகான ஒரு எடம் இருக் அப்டிங்கறது அன்னைக்குதான் எங்கள்க்கே தெரியும் தோழி வந்து பாத்துனா ஆ ம் அலை உம் புளிகஞ்சோலைனு சொல்லி நீங்க த யூடியூப் சேனல் சொல்வோம்ல அதுல போட்டு பாத் தா கூட உங்களுக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா அ அ கண்டிப்பா அதாது நம்ம இந்த சினிமா படங்கள பாத்தோ மாரிதா இந்த கல்லுக்கெல்லா ட்டு இந்த பவளப்பாற மாரிலாம் சொல்வாங்க அந்த மாரி எல்லாம் நெறைய கல்லு கெடக் அந்த கல்லு மேல தான் பாத்தீங்கன்னா அருவில இருந்து தண்ணி வரும் பாத்தீங்கன்னா தோழி குளிர்ச்சா இருந்துச்சு பாத்தீங்கன்னா
ஓஹோ ஹோ செரி செரிங்க
நம்ம ஊர்ல இப்ப ஒரு எடமா அப்டின்னு நாங்க எல்லாரும் சுத்தி பாத்து கிட்டத்தட்ட ஒரு மூனுமன் நேரம் நாலும நேர தண்ணிலே இருந்தோ ப திங்னா நல்ல குளுந்த நீர் மூலிகை தண்ணீறு சொல்லவும் எல்லாருமே உக்காந்து கூட்டம்தா கூட்டம் எக்கச்சக்க கூட்டம் அது லீவு நாளா இருந்தனால பாத்தீங்கன்னா எங்கருந்தோலாம் வந்ருந்தாங்க பாத்தீங்கன்னா
ஓஹோ ஓகே சேரி சேரி
அதெலாம் முடிச்சிட்டு வெந்தாண்டம் வந்ததுக்கப்றொ பாத்தீங்கனா சோளொ விச்சாங்க பலாப்பழம் வந்து இந்த சீசனுக்கவும் கொரங்குகள் அங்க கெடைக்க குடிய பலாப்பழத்த பிச்சி தான் போடுது பாத்தீங்னா அப்டியே வேஸ்ட்டாவே ஆக்குதுண்டு கொஞ்சொ கொஞ்சோ கொஞ்சஞ்சமா கடிச்சி சாப்ட்டு எல்லாத்தையு அப்டியே போட்ருந்தது அதுக்கப்புறொ பாத்தீங்கனா அந்த வெளைவு ஆ மளிக கட மாரி ரோட்டு கட போட்டு வச்சுருப்பாங்க போல அதுல பாத்தீங்கனா பலாப்பழொ விச்சாங்க சோழ கருஞ் வித்தாங்க மாங்கா பைனாப்பிள் தர்பூசணி நாவல் பழம் இந்த மாரியான பழ வகைகள் ஃபுல்லாவே வித்தாங்க இதுவோட என்ன இன்னொனு சேத்து பாத்தனா மழைத்தேனு கொம்பு தேன் அப்டின் சொல்வாங்கள தேன் அந்த தேனு விச்சாங்க அனா வாங்லாமா வேண்டாமானு எங்ளுக்கு ஒரு சந்தேகொ ஏனா எல்லாருமே தேனு ஒரு ஆ உண்மையான தேனு உண்மையான தேன்னுனு சொல்றாங்க ஆனா வாங்கி வச் சோன் பாத்தீங்னா அந்த சக்கரப்பாகாவே போய்டுது அதனாலே பயந்துகுட்டு அந்த தேன நாங்க வந்து வாங்கவேல்ல தோழி வந்து ஏனா எங்க வீட்டு தெல்லாம் பாத்தீங்கன்னா கொண்டு வருவாங்க தேனு நம்ம ஊர்ல வந்து அதிகமா அதிகமா கடைக்காது ஏனா அந்த மாரி மலைப்பகுதியில தா வந்து தேன் அதிகமா இருக்குன் சொல்வாங்க
ம் ம்
இங்க வரப்ப சரி நம்ம எப்டியாது ஒரிஜினல் தேனுங்றாங்களே நாம வாங்கி நம்ம கொழந்தைக் த்து ஒரு சத்தான ஆகாரமா குடுப்போம் அப்டின் பாத்து வாங்குறோம்னா வாங்கிற ப்போ மட்டும்தான் அது வந்து உண்மையான தேனா தெர்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்கர பாகுமாரி அடியில தங்கி அதனாலயே வாங்க வந்து பயமா இருக்கு வந்து
ஓ செர் செரிங்க நீங்க அலுவலகம்
ஆமா தோழி நான் ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து வேல பாத்துட்டு இருக்கேன் தோழி வந்து ம் இல்லல்ல தனியார் நிறுவனம் மார்தா ஒரு ஓ என் ஜி சினு ஒரு கம்பெனி இருக்கு அதுல வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோ தோழி வந்து
ஓ சேரி சேரிங்க சேரிங்க இப்ப அலுவலகம் போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்ளா
ஆமா தோழி இந்துது ஒரு அஞ்சு மணிக்குலா வந்துருவ தோழி வந்துட்டு என்னோட மகன கொண்டு போய் டியூஷன்ல உட்டுடுவ உட்டுட்டு இதுக் அதுக்கப்றோ ஒரு ரெண்டு மண்நேரோ மூணுமண்நேரோ அந்த க இடைப்பட்ட வேலைல என்னுடைய துணி காய வச்சது எடுக்கறது இந்த மாரி வேலைகள் நைட்டு இரவுக்கான உணவு தயார் பண்றது இல்ல எதாது தேவைகளிருந்தா வெளில சொல்லுவோ எதாது விசேஷ நா ட்களாந்த கோயிலுக்கு போவோ இந்த மாரி அந்த ஒரு ரெண்டு மண்நேரோ மூணு மண்நேரோ தா பொழுதா போக்குவோ தோழி வந்து
அ தப்பா நனச்சிக்காதீங்க தோழி இப்ப நீங்க அலுவலகம் போய்ட்டு வந்து இந்த வேலயு பண்ணிட்ருக்கீங்இல்லைங்ளா அதாவது இதுலியு நீங்க முயற்சி பண்ணிட்ருக்கீங்க வருமானோ ஈட்றதுக்கு
ம் ஆம்
சோ இவி இது வந்து உங்ளுக்கு மன அழுத்தம் அந்த மாரில்லா இல்லைங்ளா இது நா
ம் கண்டிப்பா நீங்க கேக்குற கொஸ்டின் உண்மையிலே வந்து தோழி வந்து மன அழுத்தங்கறத விட தோழியையும்
ம் ம் ம்
முன்னேறணு அந்த ஒரு அந்த ஒரு நெனப்பு இருக்கிறதுனால தோழி எந்த ஒரு கஷ்டத்தயுமே கஷ்டந்தா வந்து ஆனா அந்த கஷ்டத்த நா வந்து பாக்கவே இல்ல தோழி வந்து வாழ்க்கைல எல்லா முன்னாடி முன்னேறணு வந்து நம்ம வந்து தே என்னமோ அப்ப ஒரு பழமொழி சொல்லுவங்கல திருட கூடாது பொய் சொல்லக்கூடாது அந்த மாரி சொல்லுவங்கல அந்த மாரி இது யாரையுமே பாதிக்ல என் நா பேசுறது மட்டுந்தா வந் இது என்னோட மூலதனமா போட்டு செய்ற வந்துந்த தோழி வந்து அதனால வந்து கஷ்டோன்னா ஆனா இருந்தாலு நம்ம முன்னேறணு அப்டிங்கற அந்த நெனைப்பு இருக்கறதுனால வந்து தோழி வந்து அ செய்யற வந்து இன்னொன்னு என்னால முடிஞ்ச என் என்னுடைய கணவர் வேலை பாக்கறாங்க இரு இருந்தாலு வந்து பாத்தீங்கன்னா தோழி என்னால அவுங்க இப்ப எனக்கு எல்லாமே சகலமு செய்வாங்கல்ல தோழி அந்த மாரி நா எதாது அவங்களுக்கு ஒண்ணு வாங்கி குடுக்ணு ஆச அதனால நா வேலைக்கு போய் அவுங்களுக்கு எதாது செய்யணுங்கறதுக்காகவே மெயினா போறது தோழி வந்து குடும்ப சூழ்நெல கெடையாது எ கணவர் எனக்கு செய்யறாங்கல்ல நா ஒரு எதாவது செய்ணு அப்டிங்கிற ஒரு ஆசையிலதா இந்த வேலைக்கு வந்து போனது இன்னொன்னு பாத்தீங்கன்னா தோழி வீட்லியே இருந்தோன்னு வச்சிங்ள
அஹ
வீணான தேவையில்லாத விவாதங்கள் வருது அ சண்ட சச்சரவுகள் வருது இந்த மாரியெல்லா நறைய அனுபவிச்சுட்டு தோழி இது வீட்ல இருக்கறனால தான இந்த மாரி வருது அதனால அத கொஞ்சோ தவிர்ப்போ அப்டின்னு சொல்லிட்டுதா தோழி வந்து வேலைக்கு போறதே ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சது அதுதா அதுக்கப்புறோ நம்ம சம்ப த்தியோ வாங்க வாங்க பாத்தீங்கன்னா தோழி எதாவது ஒரு சேவிங்ஸ்சு சேமிப்புல போட்லா இல்ல கணவருக்கு ஒரு வாட்ச் வாங்கி தர்லா ட்ரெஸ் வாங்கி குடு க்லா அ கொழந்தைங்களுக்கு ஏதாவது ஷூ ஷாக்ஸ் ஏதாது தேவப்படு அந்த மாரி ஏதாது ஒரு சின்ன சின்னதா சேவிங்ஸு நம்ம கையால செய்யறப்ப அதுல ஒரு சந்தோஷோ இ இல்ல தோழி அது வந்துரு உண்மைலே வந்து அத செய்யறப் ப தா அந்த சந்தோஷத்த அனுபவிக்க முடியுது தோழி வந்து
ஓ சேர் சேர் சேரிங்
நீங்களு வேலைக்கு போய் பாருங்க முயற்சி செஞ்சு பாருங்க உங்க கணவருக்கு நீங்களு ஏதாவது வந்து ஒரு இந்த சின்னதா ஒரு சப்பபைஸ் குடுத்து பாருங்க ஆ நம்ம மனைவியா அப்டின் ஒரு ஒரு சந்தோஷமு அவுங்ளுக்கு வரு வந்து பாத்தீங்கன்னா
ஆ முயற்சி செய்றேங்க ப் ஆனா வந்துட்டு அ எங்க வீட் ட்ல எப்டின் பாத்தீங்கன்னா பொ பொம்ளைங்கள அ பொண்ணுங்கள வந்து வெளிய அனுப்ப மாட்டீங்கறாங்க
அப்டியா தோழி
ஆமா ஆமா ஆ இந்த காலத்துல ஆமா அவருங் எங்க நான் வந்து பிராமின்ஸு அத அதனால் வந்து இவுங்களோட எங்க ஹஸ்பண்ட் எங்க வீட்டுக்கார்ரோட அம்மாவு வேலைக்கு போனதில்ல வெளியே விட்ர விட மாட்டாங்க அதே மாரி அவுங்களோட தங்கச்சியு அதே மாரி தா வீட்லே தா வச்சுட்ருந்து அதனாலே அவுங்களுக்கு அந்த இதுவே இருக்கு
ம்
அவுங்க ரெண்டு பேரு வீட்லே இருந்ததுனால என்ன வந்து வெளிய இது பண்றதுக்கு அவுங்களுக்கு தயக்கமா இருக்கு அவுங்களுக்கு
சரிங்க தோழி சரிங்க தோழி எதுவா இருந்தாலு கொஞ்சோ முயற்சிப் பண்ணி பாருங்க அந்த வீட்ல இந்தே
வீட்லியே இருந்து ஏதாச்சு ஒரு வருமானோ ஈட்றதுக்கு நானு முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க
ம் சரிங்க தோழி சரிங்க தோழி வந்து இப்ப நீங்க பிராமின் சொன்னவுன்னே தோழி பிராமின் வீட்டு சமயல்னாலே அடிச்சிக்கவே முடியாது இல்ல தோழி வந்து
ஆ ஆமாம் ஆமாங் தோழி
ஆ நீங்க வந்ச் செய்யற அந்த புளியோதரையா இருக்கட்டு வத்த குழம்பா இருக்கட்டு
அ அ
பூசிணிக்கா சாம்பாரா இருக்கட்டு ஏன்னா எங்க வீட்ல